ம் நீ எந்த ப்ளானு யூஸ் பண்ண?
ச்சரு வந்து எழுவத்தஞ்சு எம் பி பி எஸ்ஸு கூட வந்து ஹாட் ஸ்டார் ஃப்ரீ அந்த பிளான் வெச்சிருக்கே.
ம் ம் ஸ்பீட்லா கர்ட்டா எழுவத்தஞ்சு வருதா?
ஆ வருது மணி நா வாங்கம்போது வந்து எனக்கு அறுவது எம் பி பி எஸ் நூற்ப ஏழு அ ஏழ்நூற்பா அப்டி இருந்துது பிளான் ஆக்சுவலா
ஓகே.
நா அந்த பிளான் தா வாங்குனனே நடுவுல வந் து வெல கொறச்சிட்டானுங்க பி எஸ் என் எல் ல ஏன் தெர்ல. காம்படிஷனுக்காக வெலைய கொறச்சிட்டானுவ போல வெலைய கொறைச்சோன்னே ஏ அந்த எழுநூறுபாய்க்கு வந்து நூறு எம் பி பி எஸ் பிளான் தா வந்து எழுநூறுவா போல இப்ப நா வந்து அறுவது எம் பி பி எஸ் பிளான் வாங்கிருக்க மணி அது வந்து இப்ப வெல கொறஞ்சி ட்ரு ஆறநூறுவாய்க்கு போய் வித்தேன்னு வச்சிக்க
ம்
இவனுங்க ஏ பிளானோட வெலைய கொறைக்காம என்ன வந்து அந்த நூறு எம் பி பி எஸ் பிளானுக்கு மாத்தி விட்டானுங்க
நூறு எம் பி பி எஸ் பிளானுக்கு மாத்தி உட்டானுங்ளா
ம்ஹு என்ன இது எனக்கிட் நோட்டிஃபிகேஷனு வர்ல சொல்லவு இல்ல மணி எப்ப மாறுச்சு எனக்கு தெரியாது நானு வந்து வழக்கமா ஸ்பீட் டெஸ்ட் எல்லா போட மாட்ட
ஓகே
ஸ்பீட் டெஸ்ட்டு ஒரு நாள் என்ன பணட்ட திடீர்னு ஸ்பீட் டெஸ்ட் எதுக்கோ போட்ற வழக்கமா அறுவது எம் பி பி எஸ் வர்றது ரொ ரொம்ப அதிகமா நூறு நூத்தி பத்துன்னு போயின்னு இருக்குது
ஆ
அறுவது எம் பி பி எஸ் னாலே செல சமய ஸ்பீட் டெஸ்ட் போட்டா அறுவத்தஞ்சி வரையு போவு டவுன்லோட் பண்ணும்போது அது வராது ஸீ்பீட் டெஸ்ட் வந்து ஆக்சுவல் ஸ்பீட விட கொஞ்ச கூட போவு
ஆமா கரெக்ட்டு
என்னடா இது நூறு போது அந்த மாரில்லா நம் பிளான் வாங்கல சொல்ட்டு திரும்ப போய் அந்த டீட்டெயில செக் பண்ணி பாத்தா நூறு மீட்டர்ஸ் பிளான மாத்தி விட்டுக்கறானுங்க எனக்கு
சிறப்பு சொல்லாம கொல்லாமா ம் ம் ம்
ஒரு எம் பி பி எஸ் ஒரு வேலையு இல்ல என்னா வச்சு என்ன பண்
ம் ம்
ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தா இன்னொரு பிளான் வந்தது அதே எழுநூறுபாய்க்கி எழுவத்தஞ்சி எம் பி பி எஸ் ஹாட் ஸடார் ஃப்ரீன்னு
ம் ம்
அப்புற அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாது ஆர்ட் ஸ்டார் பிளானு குடுங்கடா அதையாது வச்சு யூஸ பண்ணிக்கிறேன்னு சொல்ட்டு அப்ற அதுக்கு மாறிட்ட
ஏன் நூறு எம் பி பி எஸ் பிளான் இல்ல வீட்ல ஸ்மார்ட் டிவி தானே இருக்கு
ஸ்மார்ட் டிவி அவ்வளோ தேவயில்ல மணி எங்கள்ட்ட வந்து ஃபோர் கே கெடையாது ஃபோர் கே டிவிக்கு தா அதிகமா டேட்டா இழுக்கும் எங்களுது வெறும் செவன் டுவெண்டி பி தா மேக்சிமம் குவாலிட்டியே
அப்டியா ஓகே ஓகே
ஏ ஃபோனு அதோட ரெசல்யூஷன் அதிகம்
அந்தளவுக்காது
செவன் டுவெண்ட்டி பினா ஹெச்சுடி
ஆ ஓகே ஓகே தெரியு தெரியு ம்
ஏ ஃபோன் வந்து யூ எச் டி அல்ட்ரா ஹெச் டின்னா எட்நூத்தி நாப்பதோ என்னமோ அதிக வரு சரியா நா நம்பர் தெர்ல பிக்சல் ஏ ஃபோன் தா அதிகமே ஆக்சுவலா
ஓகே ஓகே
ஸ்க்ரீன் பர்சர்வேட்டிவ் இல்ல அவ்ளோ
ம் ம் ஆ ஆமா நாங்களு லாஸ்ட் மந்த் தா டிவி வாங்குனோ
என்ன டிவி
எல் ஜி தேர்ட்டி டூ இன்ச் ஒன்ன வாங்குன அத ஒரு மாடல் போட்ட நானு ஸ்மா பதினா பதினாறு தேர்ட்டி டூ இன்ச் கம்மி தா பதினாறு பதினாறு ஐநூறு ஆமா பதினாறு ஐநூறு
என்ன ரெசல்யூஷனு
அல்ட்ரா அச் டின்னோ எதோ போட்ருந்தாங்க அந்த என்னது வேற எதோ போடுங்க அச் டி தா ஆனா நார்மல் அச் டி இல்ல அல்ட்ரா அச் டியோ எதோ ஒன்னு போடு
அல்ட்ராஸ் அத உடு அதெல்லா தேவ இல்ல எல்இடியா எல்சிடியா ஸ்கிரீன் வியூ எப்டி
எல் எல் இடி எல் இடி
ஆ நா எனக்கு எல்இடி சொல்லிட்டு எல்சிடி குடுத்துடானுங்க
இது எதோ கியூ எல்இடியா சம்திங் எதோ ஒன்னு சொல்லிருந்தானுங்க கியூ எல்இடினா என்னனு தெரில இன்னைக்கு ஒரு சம்பவோ பாரு சேரி அமேசான் சஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோன் போட்டா அ என்னோட மொபைல செக் பண்ணே ஃபை டபுள் நைன் க்கு ட்ரிபிள் நைனுக்கு ஒரு கம்பாரிசன் காமிச்சது ஃபை டபுள் ஆ ட்ரிபிள் நயன்ல வந்து ஆட் ஃப்ரீ டிக் ஆயிருந்துதுன்னு வச்சிக்கே பரவாலே ட்ரிபிள் நயன் நல்ல பிளான் சோ ஆட் ஃப்ரீன் போட்டு வுட்டே அதோட ஃபஸ் க கருப்பு படத்த போட்டு உட்டே போட்ட ஃபஸ்ட்டு எடுத்தொன்னே ஆ இது வந்துச்சு ஆட் வந்துது நா சாட்ல கேட்டப்ப ஆமா சாட்ல கேட்டப்ப இது ப்ப ஆட் ஃப்ரீ தான போட்டே நீங்க எதுக்கு ஆட் வருதுன் சாட் மூலமா அந்த க கஸ்டமர் கேர்ட்ட பேசிட்ருந்தே அப்ப இல்ல அது எதோ டெக் னிக்கல் இஷூவாருக்கு நா சரி பண்றே அத நா உங்க ரெக்யூஸ்ட்ட எடுத்துக்குறே அப்டின்ட்டா திரும்பி அது கண்டினியூஸா ஓடிட்டேதா இருந்துது அதுக்கப்றோ ரெண்டாதா சேட்க்கு போ முல்ல கால் தா போக முடிஞ்சிது கால் போய் கேட்டா இல்ல சார் ஸ்டேண்டர்ட் பிளானு ஆட் டோட தா இருக்கு ஆட் ஃப்ரீனா அடிஷ்னல் சிக்ஸ் டுபுள் நைன் நீங்கிபே பண்ணி இது பண்ணு ஆ ஆனா எனக்கு நா கம்பேர் பண்ணக்குல அது இல்லையே சார் அப்டின்ன இல்ல நீங்க அப் அப்றோ அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணாம இருந்துருப்பிங்க இது அதனால உங்ளுக் அந்த மாரி எதாச்சு
அது எப்டி அப்ளிகேஷன் அப்டேட் ஆவாம இருக்கு எல்லா அப்ளிகேஷனு ஆட்டோ அப்டேட் ஆயிக்குது
அதுதா என்னன் தெர்லா நா தா எல்லா கரெக்ட்டா தா செஞ்சே இல்ல சார் இதா அதுக்கான ஜூன் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைலந்து இந்த மாரி பிளான் ஆட் ஃப்ரீனா தனியா போட்ணுமா அப்ப ஏங்க அப்டி காம்ச்சிங்க தெர்ல சார் சாரி சார் அது ஆனா குளோபல் யூசர் ஃபுல்லாவே நீங்க ஆட் ஃப்ரீனா தனியாதா உங்களுக்கு அமௌண்ட் கட்ணு
இப்ப நீ வந்து பிளான் புதுசு சா வாங்குற வாங்க போது உனக் ஆட் வந்தா பரவால்ல மணி நா வந்து அமேசான் பிரைம் அக்கௌன்ட் வச்சிருந்தே நா வந்து ஆயிரம் கூட இல்ல ஆயிரத்தி ஐநூற்பாய்க்கு இத்தானுங்க எனக்கு நா மொத மொத அமேசான் பிரைம் எடுக்கும்போதே எனக்கு ஆயரூபா தா அடுத்து ரெண்டு வர்ஷோ கழிச்சு ஆயிரத்தி ஐநூறுக்கு ஏத்திட்டானுங்க செரி நானு நறைய படங்கள் இருக்கு நல்லாருக்கே சொல்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டிட்டே மொத வர்ஷோ கட்டிட் ரெண்டாது வர்ஷோ ஆயிரத்தி ஐநூறு கட்டிட்டு கரெக்டா பாதி மாசோ வரும்போது விளம்பரோ போட ஆரம்பிச்ட்டானுங்க சொல்லாம கொல்லாம என்னடா சொல்ட்டு எடுத்து பாத்தா மெயில்ல போட்டுக்குறானுங்க இதுக்கப்றோ விளம்பரோ வருன்னு இப்ப ஆ இப்ப நீ யோசிச்சு பாரு ஒரு பொருள நீ வாங் போது வந்து விளம்பரோ இல்லாத குடுக்குற எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனே முடில எனக்கு முடியு போது நீ சொல்லா அடுத்து நீ இதுக்கப்றோ அடுத்த பிளான் வரும்போது உனக்கு வந்து விளம்பரோ வந்து இந்தமாரி ப்பா அப்டின்னா நா நிறுத்திக்க போறே பாதிலே வந்துட்டு உனக்கு விளம்பரோ வேணானா எக்ஸ்ட்ரா காசு கட்டு
ம் நீ ஏதாச்சு கன்சன் ரைஸ் பண்ணியா கம்ப்ளைண்ட் ஏதாச்சு போட்டியா
எங்க பண்றது எதாது பண்ணா நீ முன்னாடியோ அந்த ட்ர டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நாப்பத் நாலாவது பக்கத்துல மூணாவது லைன்ல இருக்கு படிச்சு பாக்கலையானு கேப்பானுங்க
இல்ல இன்னக் கால்ல கால்லே வெறுப்பாய்ருச்சியா நா ஹாட்ஸ் ப்ரீனு போட்டு ட்ரிபிள் நைன் போட்ட
போட்ட ப்ளானே கேன்சல் பண்ட்ட ரொம்ப நாள்க்கு அதுல படமே பாக்கவே இல்லங்க அமேசான் ஃபமிலி எதுவுமே விளம்பரோ வரதுனால
இது என்ன ரொம்ப அதிகமா வருமா என்ன விளம்பரோ இது வரைக்கும் நா பாத்த ஒரு மூணு விளம்பரம் இருந்தாச்சு இந்த பம்
அதுல அதிகமா வரலா எனக்கு கம்மியா தா வந்தது ஆனாலு எனக்கு டென்ஷன் ஆய்ட்டு மணி நடுவுல எனக்கு அந்த மா பண்ணது
ஓகே ஓகே
அதனால சொல்ற டெலிட் பண்ட்டு ஏ ஒனக்கு வந்து அமேஸ் சான்ல படோ பாக்கோ நீ என்ன மாச ப்ளனா வருஷ ப்ளனா ஒரே நெட்டானா சர் சரி நெட் மீரர்னு ஒரு அப் இருக்குடா மணி
அ
ஹை ரேட்டட் தா
ஓகே ஓகே
அண்ட்ராய்டு டிவிக்கு இருக்குது ஃபோனுக்கு இருக்குது நா இப்ப எங்க வீட்டு டி வி ல அது ஏதிட்ட போன்லயு அவ ஃபோன்ல வச்சுக்கிற ஆ என்ன ஒண்ணு படோ பாத்துக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாரு ஒரே படத்த பாத்தானுவனா அப்படியே ஹேங்க் ஆயி நின்னுடு சில சமயே பேக்கடிச்சு திரும்ப உடனே ப்ளே பண்ணனு டி வி ல ஃபோன்ல பிரச்சன இல்ல ஃபோன்லமான ப்ளோ இல்லாம ஓடுது
ம் லாஸ்ட்டா சொல்யூஷன் கேட்டதுக்கு என்ன சொன்ன சார் அவ்ளோதா சர் பிளனு எங்களால எது பண்ண முடியாதுன்ன முடிஞ்சா நீங்க வேன க நீங்க கேன்சல் கூட பண்றதாலு பண்ணிக்கோங்க சர் ஃபுல் ரீஃபண்ட் நா பண் னிதந்துருவோ அப்டின்னா சரி நா யோசிச்சு யோசிச்சு முடிவு பண்ற ஃபஸ்ட் டைம் இது பண்ணிருக்கன
இந்த நா நெட்மிர்ர் உனக்கு தர லிங்க் அ நெட்மிரர் நீயே எடுத்துக்லா சும்மா ஜஸ்ட் வெப்சைட்டுக்குவ நெட்மிரர் வெப்சைட்டு அதுல போய் ஏபிகே டவுண்லோட் பண்ணிக்க நெட்பிளிக்ஸு அமேசான் பிரைமு அப்புறோ டிஸ்னி ஹாட் ஸ்டார் இதுல வர எல்லாமே அதுல வரு மூணு ஓட்டிட்டி சேத்து உட்ருக்கா என்ன ஒன்னு ஒனக்கு சஜஷன்ல வந்து எதுவு நிக்காது நீ சர்ச் பண்ணிதா எடுக்கணு எல்லாத்தையு இப்ப நீ பிரைம்ல்லா போனா அதுலா லிஸ்ட் டு வருதுல எல்லாமே தனித்தனியாக வந்துக்கினே இருக்கு சஜஷன்ல்ல தமிழ் இங்லீஷ் ஏ ஹாலிவுட்டு காமெடி புதுசா வெப்சீரிஸ் இந்த மாரி நெறையா போட்ருக்கானுக அதுல அது லிஸ்ட் கம்மியா தா இருக் ஒரு ஒரு லிஸ்ட்லயு பத்து அஞ்சு தா இருக்கு சர்ச் பண்ணி பாத்தா எல்லா படமு கெடைக்குது
ம் ம் சரி நா ட்ரை பண்ணி பாக்கு
படோ நெட்ப்ளிக்ஸ்ல அதுல அதுல நெட்மீரர்ல தா பா
நல்லாயிருந்துச்சு அ பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சா நா தியேட்டர்ல போய் பாத்த
கில்லா நெறையா இருந்தது
ம் ம் தேட்டர்ல போய் பாத்தன்னா அதுதா அப்பாவ கூட்டிட்டு போயிருந்த அந்த படத்துக்கு தா கூட்டு போய்டு எங்க அப்பா வந்துருந்தாருல்ல அ இங்க ராக்கி சினிமாஸ் பாத்த
ஆ அப்பாவுக்கு புடிச்சிருக்காது கண்டிப்பா
புடிச்சிருக்காது என்னடா சண்டையா போட்டுட்ருக்காங்கங் என்னாங்க என்ன படத்துக்கு கூட்டுட்டு வந்திருக்கன்ற மாரிதா இருந்தது வேற படத்து கூட்டுட்டு போயிருந்துக்கலா வேற அந்த டைம்ல நூறு சாமி ஓடிச்சு அப்பறோ இன்னொரு ஹீரோயின் நடிச்சது ஹீரோ யாரு சமந்தா நடிச்ச படோ ஒன்னு ஓடுனுச்சு சமந்தாவோட அது ரெண்டு படோ
இப்போதைக்கி வேற எதுவு நல்ல படோ தா ஓடலயே
ம் அதா அந்த ரெண்டு படம் தா இருந்துச்சி சேர் பிளாஸ்ட்டு கொஞ்சோ காமெடியா இருக்குன்ற மாரி எதா சொன்னாங்க காமெடியாவு கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா போகுனு அதனால பா நல்லா தா இருந்துச்சு எனக்கு புடிச்சிருந்தது ம் ம் ம் ம் பொண்ணு கூட இருந்தா இன்னு உங்ளுக் உனக்கு நல்லா புடிக்கு பொண்ணா இருந்துதா
அப்படின்னு இல்ல மணி கத நம்பர மாரி இருக்கணும்டா கொஞ்சமாவது இப்போ ஹீரோ ஃபேமிலிய பண்ற பைட்ல்லா நம்பற மாரி தா இருக்குது நம்பாத மாரி இல்ல ஆமா கராத்தே கத் இத்தன பேர் அடிக்கல சண்ட போட்லா ஓகே அந்த வில்லன்னு ஒருத் த ஒரே ஆள் பதினெட்டு பேரு சாவடிச்சா காமிச்சாங்க பத்தியா அங்கே அத படத்த நி றுத்திலா முடிவு பன்ட நானு
இல்லையே அவ ஏதாச்சு பியு ப இதுல ஏதாச்சு கத்துட்ருந்திருப்பா ஏதாச்சு பண்ணிருந்திருப்பா
எப்டி இருந்தாலு துப்பாக்கி வச்சுக்கறவங்கட்ட எப்புட்ரா நீ சீக்கரமா அடிச்சு கொல்ல முடியு எல்லாருட்ட துப்பாக்கி இருக்குடா தமிழ்நாடு போலீஸ்ன்னா அவ்ளோ மகா மட்டமானவங்களாவா இருகுறானுங்க மொத ஆள அடிக்கும் போதே அவன சுட்டர மாட்டானுங்க
அம் இல்ல அதே சில சீன்ல்ல துப்பாக்கிய ஏடுதுட்டு ஓடிட்டு வந்து சுடுவானுங்க அங்கே நின்னு சுடமாட்டானுங்க
அ ஆ இவனுங்க இன்னுமே அந்த காலத்து அந்த காலத்தல லாஜிக்கே பாக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு எடுத்து வப்பானுங் க நம் முன்னோர்கள் அதலா கண்டுக்காம உட்டாங்க அந்த மாரி
ம் இல்ல அந்த சீன்லா நோட் பண்ண துப்பாக்கிய வச்சிருக்கவ அங்கே நின்னு சுடலா எதுக்கு வேகமா ஓடியாந்து சுடணு வேகமா வந்துக்கிட்
அப்பதான வெளிநாடு குள்ளன புடிக்க முடியு மா கண்ல பர்றவன கொலபன்டு போய்னே இருக்குறா எவனு கண்டுக்க மாட்டா னுங்க ஏண்டா சி சி டி வி னு ஒண்ணு இருக் குமே அதெல்லா பாக்க மாட்டாங்களா யாரு ம் ஹீரோ ஃபேமிலி லாஜிக் ஆனா கரெக்ட் டாவே இருந்தது மணி ரொம்பவே எனக்கு மேட்ச் ஆச்சு அதல்லா லாஜிக் ஓட்டலா கெடையாது
ஓகே எல்லாரு நாலு கட சாய்ராத்த
நாலு பேரு கராத்தே அவங்களால அடிக்க முடியுது அவங்களுமே வந்து கரெக்ட் டா இத்தன பேர்தா அடிக்க முடியுனா அத்தன பேர்தா அடிக்கிறாங்க ம் வில்லன்ன கண்ல பாக்கறவன்லா ஓகே ஒன்ன புடிக்கல நீ செத்துரு மர்டர் அவன் பண்ணிட்ருக்கறா
என்னாண்டு ம் அதல்லா ஔ அவ பிசினஸ்மேன் வீட்டுக்கு போறதுனா அவ்ளோ ஈஸியா போறாங்க
ஆ அ அ அது கொஞ்சோ ஓவரா இருந்தது அது கொஞ்சோ ஓவர் சீன் தா செரி கிளைமக்ஸ்ன்றதனால பாவப்பட்டு உட்
ஆ ஆ என்னா நம்ம எல்லா நார்மலா எங்கேயு போக முடியு அசால்டா உள்ளார பூந்து வராங்களா
ஆ அசால்டா போனது உடு மணி அங்க போயிட்டு எல்லாரையு கொண்ணுட் வந்துடுறாங்க அது எப்டினு யாருக்கு தெர்லையா எந்த சி சி டிவி மே இல்லையா
ம் ம்
ஒரு பணக்கார வீடுனா எவ்ளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு
கரெக்டு
சேரி வேற வழி இல்ல இது இது கூட வந்த படங்கள்ல்லா கடுங் குப்பையா இருந்ததுனால இது ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லயா இருந்தது அஹ
ம் ம் அதா
வேற என்ன படம் பாத்த ரீசன்டா
இது பாத்தன்னா வேற ஈட்டி கருப்புதா இப்ப உக்காந்து பாத்தே கருப்பு கூட ஓகே ஆனா நல்லா இருக்கு இல்லண்ணே எனக்கு ஒருமாரி ஸ்லோவா தா போச்சு ஒன்னு
இல்ல இல்ல கருப்பு நல்லா இருக்குன்னா படோ சொல்ல வர்ற கருத்துதா முக்கியோ மணி
கருத்து நல்லா இருக்கே
என்னா கருத்து நீ உனக்கு தா புரியுது சொல்லு
என்ன லாஸ்ட்டு கிளைமாக்ஸ் சரியா பாக்கலையே
கிளைமாக்ஸ் விடு ஒன்ன ஆரம்பத்துல இருந்து பாதி வரிக்குமா ஒனக்கு ஒரு விஷயோ புரிஞ்சிருக்கு
எல்லா கோட் கோர்ட் ஒழுங்கா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி தா ஃபஸ்ட்டு சொல்ல வராங்க ஃபைனலா நெனை க்கிறே ஆ
சூர்யா ஃபஸ்ட்டு வந்து பவர் இல்லாத வ வாதாடனு சொல்லுவானா ஆ சக்தி இல்லாம வந் தா சாமியே வந்தாலு இந்த ஊழல் படிஞ்ச சிஷ்டத்துக்குள்ள வந்து எதையும் மாத்த முடியாது
ம் ஹும்
சூர்யா வாதாடுன கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட அவ ஜெயிக்கிற மாறி போனு அந்த பொண்ணு செத்து போச்சு காப்பாத்த முடியலல்ல அவனால
ஆமா
அதுக்கப்பறோ வந்து எதேதோ வித்தைகள காட்டி எதேதோ பண்ணி மாத்த முயற்சி பண்றாங்க அதாவது சாதாரண ஒரு மனுஷனால இங்க எதையுமே மாத்த முடியாது
ஓகே அதுக்குன் தனியா பவர்
வருது
ம் ம் இனிமேட்டு இப்பலா யோசிக்கல ம் ம் கரெக்டு தா உண்மை இல்ல நம்மளா நெனைச்சதுதா சொல்ல ம்
மட்டுந்தா ஜெயிக்க முடியும்னா நேர்ல எங்க இருக்கு சாமியோட பவரு
இல்லையே
நேர்ல இந்த மொத மொத